உறவுகள் இருக்கு ஒரு நல்ல ஒரு எப்டினா நெறைய நம்மளுக்கு பேச்சு துணைக்கு எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டம்னா நம்மளுக்கு வந்து நிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு உறவுகள்ன்றது நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக் கியமான விஷ்யோ ஒரு ஒரு ஏதோ ஒரு விசேஷோ நடந்தா கூடு அதுல நிறைவா இருக்கிது உறவுகள் தா அதுல தாய் வழி உறவுகள்து தந்தை வழி உறவுகள் அந்த மாரி இரு இருப்பாங்க நெறைய பேர் இருப்பாங்க நம் நம்ளுக் நம்மளுக்குனு நிறைய சில சில பேருக்குலா வந்து உறவுன்றதே இல்லாம அப்டியே யார் உறவுமே இல்லாம அப்டியே தனியா இருப்பாங்க எதுக்குமே இல்லாம இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா அது ஒரு ஜாலியா இருக் அது ஒரு இருக்கு இதுல எல்லாம் பிரிஞ்சு அந்தந்த ஊர்ல அங்கங்க இருந்து எப்பயாவது வந்து நம்மகிட்ட வந்து சேரும்போது அந்த உறவுகள் ஒரு மகிழ்ச்சியான இருக்கு
ஆமா அந்த உறவுகள் எடுத்துக்கிட்டா இல்ல ஒரு நல்லது இல்ல கெட்டது எது இருந்தாலு நம்மளுக்கு அவங்க மட்டும் தா ஒரு விசேஷம் நடக்குதுன்னா சொந்தம் இல்லாத ஒரு எந்த ஒரு விசேஷமே வீட்டுல நடக்காது மத்த எல்லாத்துக்கும் அப்டிதா நம்ம எதாவதுஒண்ணுனா கூட நம்ம ஃபோன் பண்ணி சொல்றது அங்க தா ஆ சில இதுல சில பேருக்கு வந்து அது அமையலா நீங்க சொன்ன மாதிரி இல்லாம இருக்கலா தா அவங்களுக்கு பார்த்தா சொந்தமே அதிகம் இருக்க மாட்டாங்க நா நிறைய பேரு பாார்த்திருக்கே சொந்தம் அதிகம் இல்லாத காரணம் என்னன்னா அவங்க அந்த அளவுக்கு பேச்சுவார்த் வச்சு காத்ததுனாலயோ என்னமோ தெரில கடைசியில ஒரு குறிப்பிட்ட பேருக்குல்லா எனக்கு சொந்தமே இல்ல எங்க வீட்ல வந்து கல்யாணமே நீங்க வந்து நம்ம சொல்லுவோ இல்லையா நம்ம எங்கயாவது ஆ இந்த மாதிரி எங்க எங்க வீட்டுல அதாவது எங்க சொந்தத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு திருமணம் நா அங்க போகணு அப்டின்னு நம்ம எதா ஒன்னு சொல்லுவோ அவங்க சொல்லுவாங்க உங்க சொந்தத்துல யாரு இதுவரைக்கு வச்சது இல்ல ஏன்னா காரணோ என்னன்னா அவங்களுக்கு அதிகமா சொந்தங்கள் இருக்க மாட்டாங்க சொந்தத்த வளத்துக்கவு மாட்டாங்க அதாவது இப்ப இருக்க காலகட்டோ வந்து பாத்தா சொந்தமே வேண்டான்ற ஒரு இதுல மன நெலைமைக்கு நம்மளே தள்ளப்பட்றோ போது பண்ண வரைக்கு எல்லாரு ஏன்னா முன்ன சொந்தம் இருந்த மாதிரி இப்ப யாரு இல்ல முன்னனா வந்து ஏதா ஒண்ணுன்னா நம்ம சொன்னா செரி செய்வாங்க எதாவது ஒண்ணுன்னா இப்ப கெடையாது எப்போ வந்து நம்ம கீழ விழுவோன்னு பாக்கறதே அந்த சொந்தமாதா இருக்கு. சொல்லுவாங்க இல்லையா ஒரு வயசு வரைக்கு சின்ன வயசுல நம்ம என்ன நெனைச்சிருப்போனா சொந்தம்னா வந்து சொந்தமா பெரியம்மா ஆ பெரியப்பா அப்டின்ட்டு நம்ம பாக்க போறோ அப்டி ஒரு சந்தோஷோ அதுல ஒரு ஏன்னா பசங்க இருப்பாங்க ஆனா குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறோ வந்த பிறகுதா தெரியுது இவுங்க சொந்தமே கெடையாது யார் சொந்தோன்னு நெனைச்சோமோ கடைசில அவுங்கதா எதிரி ஆயிடுவாங்க.
ஆமா நம்பளுக்கு சின்ன வயசுல நீங்க சொன்ன மாரி அவுங்க வராங்கன்னா அப்டியே ஒரு அப்டியே ஒரு கொண்டாட்டமா ஒரு திருவிழா மாரி இருக்கு ஐயோ வராங்க அத்த வராங்க மாமா வராங்க அப்டின்ற மாரி ஒரு இருக்கு ஆனா நம்ம கொஞ்சோ வயது ஆக ஆக அவுங்க வந்தாலே அவுங்க அங்க அங்க வந்து பஸ் ஏற் போறாங்கன்னு நம்மளுக்கு சொல்லம் போதே நம்மளுக்கு ஒரு பயோ இப்ப என்ன கேள்வி கேக்க போறாங்களோ ஐயயோ நம்ம படிப்ப பத்தி கேப்பாங்களா நம்ம கல்யாணத்த பத்தி கேப்பாங்களா என்ன பத்தி கேக் கேக்க போறாங்கன்ற ஒரு பயத்திலயே நம்ப முழி அப்டியே அவங்க வந்தாங்களா இல்லயோ ஐயோ வந்துட்டாங்களான்ற மாரி பாக்குற மாரி இருக்கு ஆனா முன்னாடி சின்ன வயசுல எல்லா அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருக்கு அவங்க வராங்கனாலே அவங்க போயிட்டா அவங்க போன அவங்க அவங்க நம்பகிட்ட பேசுன இந்த எடத்தெல்லா நம்ப போய் போய் நின்னு நம்ப கஷ்டப்படுவோ ஆனா அது வளர வளர வந்து எல்லாருக்குமே அது ஒரு அவங்க வந்தாலே ஒரு கடுப்பான விஷயமா இருக்கு அந்த மாரி இப்ப எதனா ஒரு பத்தாவது பன்னெண்டாவது இந்த மாரி படிச்சு மார்க்கு மார்க் வரப்போதுனா உடனே ஃபோன் வந்தாலு ஒரு ஒரு பயமா இருக் கு ஐயயோ என்னா கேப்பாங்கன்னு தெரியலையே நல்லது இப்ப நம்ப அப்பா அம்மா நம்மளுக்கு கம்முன்னு இருந்தா கூடோ அந்த உறவுகள் வந்து இவங்களுக்கு எதனா ஒண்ணு சொல்லி நம்பள வந்து திட்ற மாரி இன்னு நம்பள நம்ப கம்மியா மார்க் எடுத்துட்டாலோ எந்த இப்ப வந்து நாலு இதுல சென்ட் ஒரு ரெண்டு இதுல சென்டமு அந்த மாரி எடுத்து இதுல எடுக்கலனாலு எதுவா இருந்தாலு எவ்ளோ மார்க் எடுத்தாலு நம்மள கேள்வி கேக்குற வைக்கிற மாரி பண்ற சொந்தங்களு இருக்கு நல்ல சொந்தங்களு இருக்கு.
ஆமா அதாவது கேள்வி கேக்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு சரியான ஒரு இதுதா இது என்னன்னா வரவங்க வந்து நம்ம வீட்லயே அமைதியா இருந்தாலு சொந்தங்க என்ன சொல்லுவாங்கன்தா இப்ப இருக்க எல்லாரு வந்து பெற்றோர்கள்லா நெனைக்கிறாங்க இப்ப நா கேட்டா என்னத்த சொல்லுவே அ அத மாத்தராந் தா நெனைக்கிறாங்க நம்மளுக்கு வந்து தெரியு ஆ நம்ம வந்து ஏன் எடுக்கல அப்டின்னு நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியு அதோட நம்மளுடைய அந்த சூழ்நிலை தெரியு நம்ம எப்டி படிப்போன்னு தெரியு என்ன பிரச்சன நமக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியு தெரிஞ்சாலு என்ன பிரச்சனை ஆகுன்னா சொந்தக்காரங்களால தா முக்காவாசி பிரச்சன இந்த படிக்கிற பசங்களா இருக்கட்டு இல்லன்னா வந்து மத்த வேலைக்கு போறவங்க கூட என்னன்னா ம் வரவங்க எல்லாரு வந்து பெண்களா இருக்கட்டு ஆண்களா இருக்கட்டு முன்னல்லா ஆண்களதா வந்து கேட்டுட்ருந்தாங்க என்னப்பா படிக்கிறியா இத போய் எடுத்திருக்கியா அப்டின்னு அவங்களுக்கு தெரியாதுதா அது வந்து சரியா தப்பான்னு அவங்களுக்கு தெரியாது அவங்கள பத்தி ஒரு இதே இருக்காது அவங்க பசங்க இருப்பாங்க பண்றாங்க அவங்களுக் அவங்க கண்டுக்க மாட்டாங்க அதெல்லா அவங்கள நம்ம கேட்டுக்க மாட்டோ இருந்தாலு ஆ நம்ம வீட்ல வந்து நம்மள கேப்பாங்க இததா படி க்க வச்சீங்களா அப்டிங்கற மாதிரி என்ன படிக்கிற இப்ப க ஆ கல்யாணோ எப்ப பண்ண போற இத இது கேள்வி வந்து எ யே அது தொடர்ந்துகிட்டே இரு சீக்கிரோ கல்யாணம் பண்ணி குடுத்து
நீங்க சொன்ன மாரி இப்ப வந்து இப்போ இது ஆ டென்த்து படிச்சா அடுத்தது அவங்க வந்து டிப்ளமோ படிக்கணுன்னு ஆசையா இருக்கு ஆ ஆனா வந்து அவங்க வந் இப்ப வந்து சொந்தங்கள் இன்னா பண்ணுன்னா யேன் டிப்ளமோ படிக்க வெக்கிற நீ வந்து டிகிரி படிக்கலா இல்ல ஏன் இத படிக்க வெக்கிற இது உங்களுடைய இன்னா உங்களுக்கு வருமோ அததா படிக்க போறோமே படிக்க போறாங்க அவங்க இஷ்டோ அது ஆனா வந்து அவங்க நடுவுல வருவாங்க அ நல்ல விஷயங்களு இருக்கு இந்த மாரி சொந்த க்காரங்கல்லா இப்ப வந்து ஒரு சொந்தத்திலயே கல்யாணம் பண்றது அந்த மாரிலா ஒரு நல்ல விஷயங்களு இருக்கு அதுலயு ஆ சொந்தோ உட்டு போக கூடாதுன்னு கல்யாண, பண்றது செலதுல செல விஷயங் கெடுதலு இருக்கு அ சொந்தோ சொத்து விட்டு போகக் கூடாது நக பணோ காசு விட்டு போகக் கூடாதுன்னு சொல் ற உறவுகளு இருக்கு இந்த மாரி உறவுகளு இருக்கு
ஆமா நீங்க சொல்ற மாதிரி நெறைய இந்த மாதிரி உறவுகளு இருக்கு சொந்தத்துல திருமணம் பண்ணி குடுத்தாலு அது நல்லா இருக்கான்னு கேட்டா கடைசி வரைக்கு வந்து அது ஒரு குத்தலாதா சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னா நம்ம நம்பி இப்போ ஒரு நம்பாத எடத்துல கூடோ தெரியாத எடத்துல கொடுத்து ந்தா கூட நல்லா இருப்போமா ஆ நல்லா இருந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. தெரிஞ்ச எடத்துல குடுத்து என்னா பண்ணுவாங்கன்னா வாய நம்ம கேள்வி கேக்கவே முடியாது ஏன்னா சொந்தமாக சொந்தமாச்சா அதனால வந்து கேக்க மாட்டாங்க சரி அண்ண பொண்ணுதானே அக்கா பொண்ணுதானேன்னு ஏதோ ஒரு விதத் துல வந்து நம்ம வாய அடைச்சிருவாங்க நாளைக்கி என்ன ஏ இதுக்கு அதாவது இந்த ஓ உறவுகள் மத்தியில நம்ம என்ன கேக்குறது அவங்கள பத்திதா நமக்கு தெரியுமே அப்டின்னு சொல்றதுனால என்ன ஆகுதுன்னா அதுவு வந்து ஒரு கட்டத்துல வந்து பிரச்சனையா சொந்தத்துனால பிரச்சனையாதா பல எடத்துல அமையுது. இவங்களுக்காக என்னன்னா சில இதுக்கு திருமணம்னா என்னங்க நம்ம எங்கயாது போனோன்னா அதாவது நம்மள ஏதாவது கேட்டுட்டே இருப்பாங்க எ சொந்தோ நம்மளுக்கு யார் யாருன்னு இது வரைக்கு செரியா தெரியாது. ஏன்னா இப்ப நம்ம ஃபோன்லயே முழுகிட்டதுனால அதி கபட்சமா நம்மளு பேசறது இல்ல அவங்களு பேச்சுவார்த்த இருக்காது ஆனா என்ன சொந்தன்னு தெரியாது இதுக்காகவே ஒரு திருமணம் போனா என்ன பண்ணுவோன்னா நா என்ன மா என்ன பாத்தா தெரியலையா பேச மாட்ர ஏதாவது ஒண்ணு கேட்டா கூட நமக்கு தெரியாது அவங்கள இதுக்கு முன்னாடி பாத்திருப்போமா இதுல அதிகமா பாத்திருக்க மாட்டோ திருமணம் இந்த மாரி நிகழ்ச்சிகள்ல மட்டும்தா பாப்போ அத ஒரு பெருசா வந்து கேப்பாங்க என்ன பனண்ற யாரு யாரோ வந்து கேப்பாங்க நம்முளுக்கு வந்து ஆ அது என்ன எந்த முறையில வருதுன்னே தெரியாத நம்மல்லா பல பேர் ஓடிருக்காங்க அவங்க வந்து ட்டாங்கன்னா எப்படியும கேள்வி கேப்பாங்கன்னே பல பேரு அந்த எடத்த விட்டு ஓடிடுவாங்க
ஆமா இப்ப சில பேர் வந்து நம்ப அப்பாவோடைய உறவுகள் கூட நல்லா குளோஸா இருப்போ அம்மா உறவுகள் கூட ரொம்ப குளோஸா இருப்போ. ஏ இந்த மாரி அவங்கவுங்களுக்கு புடிச்சவங்க கூட இருப்போ ஆனா இவங்க வந்துட்டா அவங்க கூட போய் பேசுனா இவங்க ஒரு மாரி எல்லாரும் சேந்து ஒரு மாரி பே சுவாங்க அவுங்க வந்துட்டா அவங்கள் அவுங்க கூட போய் பேசுனா அவங்க ஒரு மாரி நம்மளுக்கு சேந்து பேசுவாங்க நல்லதும் பண்ணுவாங்க இப்ப நம்ம எதனா ஒரு தொழில் தொடங்க போறோ அப்டின்னா கூட ஆ கொஞ்சோ எனக்கு உதவி செய்யுங்க அப்டின்னா அப்டின்னா அவங்க உதவுறக்குக்கு இருக்காங்க அந்த மாரிலா எனக் எனக்கே நடந்திருக்கு. ஆனா வந்து நம்மளுக்கு கெடுதல் பண்றதுக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க அதுதா சொந்தோ
ஆமா நீங்க சொல்ற மாதிரி நல்லது பண்றதுக்கு வந்து இந்த காலகட்டத்துல எங்கயோ ஒண்ணுதா அதாவது நல்லவங்க இருந் ஆ நல்லவங்கன்னா அந்த நம்மளுக்கு சரி இதெல்லா கேக்காதீங்க அப்டின்னு சொல்றவங்க ஏதோ ஒன்னு ஒரு இதுலதா இருப்பாங்க எல்லாருமே வந்து அப்டி இரு க்க மாட்டாங்க ஆனா பல பேரு வந்து எதாவது நம்மள ஒண்ணு சொல்லணு நம்மள கேக்கணு அப்டிங்கறதுக்காகவே பல விஷயங்கள் வந்து நம்மள எதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு மாதிரி ஆ நம்மள ஒரு தாழ்த்தியே கேப்பாங்க அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு கேக்கம் போது நம்மளுக்கு அந்த கோவோ வரு ஏன்னா வயசு வந்து நம்மளுக்கு ஒரு கம்மியாதா இருக்கு பெண்கள பாத்தா எப்ப திருமணம் கேக்குறது ஆண்கள பாத்தா எப்ப நீ நீ இன்னு வந்து ஆ வேலைக்கு போகலையா என்ன வேலைக்கு போற அதாவது இத படி அத படின்னு அட்வைஸ் வந்து பண்ணும் போது அது புடிக்கல ம் ஏன்னா அந்த காலத்துல அவங்க இருந்தாங்க அந்த காலத்துல யாரு அவங்களுக்கு சொல்லிருக்க மாட்டாங்க ஏன்னா அவ அந்தந்த வயசுக்கு ஏத்த மாரி அவங்க இ அது வேற மற்ற வேலைகள் பாத்திருப்பாங்க போவாங்க இப்போ படிக்கிற படிப்புக்கு செய்யிற வேலைக்கு சம்பமந்தம் இல்லாத ஆ சுத்திட்டு இருக்காங்க நெறைய பேரு ம் கெடைக்க மாட்டேங்குது இல்லையா மொதல்ல
கரெக்டா சொன்னீங்க பாருங்க இந்த அட்வைஸ் பண்றதால தா நறைய உறவு வந்து பிரியரத்தே காரணமே தா இந்த அட்வைஸ் தா முக்கியமான காரணமே அவங்க நல்லவிதத்ளையு அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனா வந்து நம்மளுக்கு அது வந்து ஒரு கசப்பான விஷயம் மாரி தெரியு ஆனா அவங்க நல்ல நம்ம நம்ம தம்பி பசங்க நம்ம அக்கா பசங்க அந்த ஒரு இதுளதா சொல்லுவாங்க ஆனா நம்மளுக்கு அது ஒரு கஷ்டமா தெரியு இந்த லாஸ்ட்ல இந்த திருமணத்துக்காக பேசுறாங்க பாருங்க அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரிவே உண்டு ஆதுனா அதுதா மோஸ்லி அதுதான் இப்ப வீட்டுல இருக்க அப்பா அம்மா கூட நம்மளுக்கு கம்னு தா இருப்பாங்க ஆனா அவங்க வந்து கம்முனே நம்மளுக்கு இருக்கவே மாட்டாங்க எதனா ஒரு விதத்துல இப்ப வ அப்பல்லா வந்து நேர்ல பார்த்தா என்னைக்காவது ஒரு நாள் ஆறு மாசத்துக்கு ஒரு தட ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தட இப்டிதா இந்த உறவுகள் அப்போ அடிக்கடிக்கி பாத்துக்க மாட்டோ ஆனா இப்ப வந்து ஒரு நாளைக்கு ஒரு தட ரெண்டு தட மூணு தடவ கூட ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி நம்மளுக்கு தொல்ல கொடுக்கறதுக்காகவே கூட நம்மளுக்கு ஃபோன் பண்ணி நம்மளுக்கு தொல்ல குடுக்கவே நம்ம போணுன்றது ஒண்ணு இருக்கு அதா
ஆமா அதாவது இப்ப இப்பெல்லா நேர்ல வந்தாதா வந்து கேட்பாங்க இப்ப போன் மூலியமா ஏதாவது வாட்ஸ்அப் அது இதுன்னு குழு முதல்ல குழு எப்ப அந்த வாட்ஸ்அப்லயு வந்துதோ முன்னெல்லாம் வந்து கும்பலா பேசுறது எங்கேயாவது போனாதா உண்டு வந்தாதா உண்டு அப்படி பேசுவாங்க இப்ப குழுன்னு ஆரம்பிச்சுட்டதுனால அதுல ஏகப்பட்ட குழு சண்டைகல்லா நடக்குறது உண்டு இந்த உறவினர்கள் கிட்ட ஏன்னா சும்மா தேவையில்லாத வந்து ஒரு பெருமிதத்துக்காகவே எதான் பண்ணுவாங்கன்னா அவங்க பசங்களுடைய வந்து பெருமையா போடுவாங்க அப்ப என்ன ஆகும்னா எல்லாருக்கும் பாரத்துட்டு கோவம் வரணும்ன்றத தூண்றதுக்கு காகவே இப்ப அதுல நம்மடைய பெற்றோர்கள் இருக்காங்கன்னா கண்டிப்பா பாத்துட்டு பாத்தியா அங்க அவெ வந்து பெருமை பெருமையா சொல்ற அளவுக்கு அங்க இருக்கா நீ என்ன பண்ற நம் உடனே அந்த கோவோ என்ன நம்மள பாத்து திரும்பு அதாவது இது நேர்ல பார்த்தாதா ப்டினா கடைசியில ஃபோன்ல வாட்ஸ்அப் குரூப்லயு வந்திருக்கு இந்த சொந்தக்காரங்களுடைய இது
ஆமா நம்ம ஃபேம்லின்னு சேர்ந்து ஒரு குரூப் வேற ஒண்ணு ஆரம்பிச்சிருவாங்க அதுல வந்து அவங்க அப்ப அதால சண்டைகள் வீட்டுக்குள்ள இப்ப அவங்க எங்கன்னா போறத பத்தி அந்த வீடியோ வந்து போடுவாங்க அப்ப நம்மளுக்கு அங்க போணும்னு ஆசையா இருக்கு அதால வீட்டுல சண்டை வரும் இந்த மாரி நறைய விஷயங்களும் நம்மளுக்கு நடக்கு அதுதா நம்மளுக்கு பிரச்சனை நா அது குடும்ப உற உறவு பத்தி நிறைய பேசணு பேசனதுக்கு நன்றி
நன்றி